வணக்கம் நண்பா என்ன நண்பா பண்றிங்
ஆஹ் சும்மாதான் நண்பா இருக் நா நீங்க என்ன பண்றீங்க வீட்ல என்ன பண்றாங்க
நான் சும்மாதான் நண்பா இருக்கேன். இப்பதான் கடைக்கு போய்ட்டு வர சொன்னாங்களா மனைவி சேரின்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு வந்தேன் நண்பா இப்பதான் நீங்க நண்பா
நானும் இப்பதான் நண்பா தம்பி கூட கடைக்கு போய்ட்டு வந்தேன் நண்பா. இனிமேல் மறுவடியும் கடைக்கு போணும் நண்பா
ஓகே நண்பா சாப்ட்டாச்சா நண்பா
இல்ல நண்பா இன்மேல்தான் சாப்புணும் வீட்டுல வெளிய வாங்கிட்டு வரேன்னாங்க உங்களுக்கு நீங்க என்ன சாப்புட்றீங்க நைட்டுக்கு என்ன சமையலு
நைட்டுக்கு இட்லி நண்பா இட்லி குருமா வச்சிருக்காங்க நண்பா
நல்லது நல்லது நண்பா இங்க பாத்தீங்கன்னா நைட்டு வெளிய பரோட்டா வாங்கிட்டு வருவேனு சொன்னாங்க நண்பா அதான் நண்பா சாப்டுவேன்
ப்ரோட்டாலா அதிகமா சாப்ட கூடாதுங்க நீங்க ப்ரோட்டா அதிகமா சாப்டீங் வைங்க ஹெல்து ரொம்ப இதாய்ருங்க
அதா நண்பா தம்பிகிட்ட அதிக்மா சொல்லிட்ருக்கே அதிக்மா சாப்டாதீங்க வெளியெல்லா அதிகமா வாய்ங் சாப்டாதீங்க சொல்லிட்ருக்கே கேக்க மாட்டேன்றாங்க நண்பா
அதான் நண்பா நீங்க நீங்ளு அவாய்ட் பண்ணுங்க தம்பியு அவாய்ட் பண்ண சொ ல்லிருங்க ஏனா பாத்தீங்ன்னா நீங்க அது நீங்க அதிக்மா சாப் இப்பே இருந்து நீங்க உங்ளுகு ச்ச் ரொம்போ ப்ராப்ளோ வரு நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நண்பா அதே தம்பி நான் அதிகமா சொல்லிட்டு தான் இருக்கேன் நண்பா அதிகமா வாங்காதீங்க அப்படின்னு ஆனா அவங்கதான் கேக்குறது இல்ல இனிமேல் மறுபடியும் கண்டிப்பா சொல்லியே ஆகுறேன் நண்பா
இல்லைங்க நீங்க தம்பிய சொல்றீங்க இல்ல நீங்க தம்பிய சொல்றீங்க ஓகே தான் ஆனா நீங்களும் நீங்க சாப்பிடாம இருங்கங்கிறன்
ஓ சரி நண்பா நான் இனிமே கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி இருந்துக்கறேன் நல்லது நண்பா
ஓகேங்க பட் வீட்டுல ஒய்ப் அவங்க அம்மா கூட போன் பேசிட்டு இருக்காங்க நான் சும்மாதாங்க இருக்கேன் நீங்க கடைக்ககிவில கடையில பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்திலயேதான் வீட்டு பக்கத்தலயே இருக்குங்களா இல்ல கொஞ்சம் லாங்கா போணுங்களா
இல்லைங்க கடையெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துலதான் இருக்குது பக்கத்திலயும் வாங்குவோம் நங்க கொஞ்சம் தூரமாவும் போய் வாங்குவோம் ஆனா அப்பா எங்க தோணுதோ தான் அங்க போய் வாயி வாங்க
ஓ இல்லைங்க இப்ப இந்த கடைலதான் இவ்வளோ டேஸ்ட்னு இருக்கும் அது மாரி உங்களுக்கு ஸ்பெஷல் கடை அது மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா
அப்படிலாம் இல்லைங்க எந்த கடையில தோணுதோ அந்த கடையில வாங்கிக்கிருங்க எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் அப்படின்னு பாத்தா எங்களுக்கு பக்கத்துல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு கடைங்க அதான் டேஸ்ட் ரொம்ப நல்ல கடைங்க
ஓகே ஓகேங்க அதாங்க கேட்டேன் இன்னைக்கு எங்க வேலைக்குல போயிட்டு வந்தாச்சுங்களா
ஆஹ் இன்னைக்கு போயிட்டு வந்துட்டேங்க இங்கே போ இன்னைக்கு நாளு ஒரு அளவுக்கு தாங்க போச்சு பெருசா ஒண்ணும் இல்லைங்க உங்களுக்கு எப்படி போச்சு
எனக் எனக்கு இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சிங்க நல்லா இருந்துச்சுங்க இன்னைக்கு நாள்
சரி சரிங்க
உம்-உம் இன்னைக்கு நான் அதாங்க கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வங்கி-வங்கி வரைக்கும் போயிருந்தேங்க அப்ப இன்னைக்கு போனோன எதுவுமே கேட்கலீங்க கையில அமௌண்ட் குடுத்துட்டாங்க
சரி சரிங்க பரவாயில்லைங்க
உம் அதாங்க இன்னைக்கு உம் ஓகேங்க நீங்க ஏதாச்சும் என்ன வேலைக்கு போறீங்க
நான் இங்கிங்க லேபுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன் நான் மெக்கானிக்கல் சம்பந்தமா படிச்சிருக்கேங்க மெக்கானிக்கல் சம்பந்தமா படுச் அதினால பாத்தீங்கன்னா இங்கேதாங்க சேண்டு-சேண்டு செக்பண்றது மெட்டல் செக்பண்றது ஆஹ் ஸ்டாண்ட் செக்பண்றது மெட் மெட்டல் செக்பண்றது டிிகே இது மாதிரிதாங்க லேப்ல தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்
ஓ நானும் நீங்க படிச்சே அதே படிப்புதாங்க படிச்சேன் அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா எந்திர ஆப்ரேட்டரா போயிட்டு இருக்கங்க
ஆஹ்
சரிங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் என்ன பண் றாங்க
ஆஹ் அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அம்மா வந்து இங்க உக்காந்துட்டு இருக்காங்க நைட்டுக்கு என்ன சமையல் பண்ணலாம் யோசச்சட்டு இருக்காங்க அப் பா பாத்திங்கன்னா கடைக்கி கிளம்புறகு ரெடி ஆ அக்கு எங்கா
சரி ஓகேங்க அம்மா எலாம் கடையில எல்லாம் சாப்பிட விரும்பிக்க மாட்டாங்களா
ஆ அம்மா கடையில சாப்படுறதுக்குலாம் அதிகமா விரும்ப மாட்டாங்க இப்ப கொஞ்ச நாளா ஆ அவங்களுக்கு எப்பா தோணுச்சுன்னா தாங்க கடைல வாங்கி சாப்பிடுவாங்க மற்றபடிய எல்லாம் அதிகமா வெளியே சாப்பிடடுறது இல்லைங்க அவருக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அந்த மாரி டைம்ல மட்டும்தாங்க அவங்க வெளியே சாப்பிடுறது மத்த டைம்ல இல்ல அவங்களே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சமை சாப்பிடுவாங்க
ஏங்க இன்னைக்கு சடானா கடையில வாங்கி சாப்பறீங்க ஏதாச்சும் ஸ்பெஷலுங்களா ஸ்பெஷல் டேங்களா இன்னைக்கு
என்னங்க புரியலீங்க
இன்னைக்கு முக்கியமான நாளுங்களா கடையிலல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்க இல்ல ரெகுலர் நீங்க கடையில தான் வாங்கிருக்கீங்களா
முக்கியமான நாள் எல்லாம் இல்லைங்க இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க காலையில கொஞ்சம் சாப்பாடு இருந்ததுங்க காலையில சாப்பிட்டது போக கொஞ்சம் மிச்சம் இருந்ததுங்க மிச்சமா இருந்ததுங்க கொஞ்சம் எப்படியோ ஒரு ஆளுக்கு மேல சாப்பாடு இருக்குதுங்க அதனால கொஞ்சம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாங்க சாப்பாடு போட்டு சாப்ட்டு போம்னா கொஞ்சம் நிறைய போயிருங்க வயதுக்கு அதுக்காவ பாக்குறங்க
இப்ப காலையில வச்சு சாப்பாடு என்ன பண்ணுவீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது தாளிச்சு ஏதாச்சும் பண்ணுவீங்களா இல்ல ஏதாச்சும் இப்ப நீங்க கடைக்க போறீங்க அந்த குருமா ஏதாச்சும் குடுத்தாங்கன்னா அதை ஊத்தி நீங்க சாப்பிட்டுக்குவீங்களா
இல்ல இல்லைங்க காலையில வச்சு கொஞ்சம் பாசி பயிர் இருக்குதுங்க ரசம் இருக்குதுங்க அது அது போட்டு சாப்பிட்டுக்குங்க இல்லலைன்னா தயிர் வாங்கிட்டு வந்து ஊற்றி சாப்பிடுவோங்க இல்லைன்னா பரோட்டாக்கு குடுக்குற குருமாவோ இல்ல சட்னியோச்ச சாப்பிடுவோங்க மத்தபடி போய் தாலிக்கு எதல்லாம் சிரமம்ங்க இந்த டைம்ல லா
ஆமா ஆமாங்க கஷ்டம்தாங்க வேலைக்கும் போயிட்டு வந்து அம்மா அப்பாவும் கஷ்ட்தா அம்மா இப்பல்லாம் எப்படிங்க வேலைக்கு போறங்களா இல்ல வீட்டுலத இருக்காங்களா
அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க காட்டு வேலைக்கு அம்மா வீட்லதான் இருக்காங்க அம்மாக்கு எந்த வே வேல இல்லைங்க அவங்களுக்கு வீட்டு பாத்துக்கறதே பெரிய வேலையா இருக்குங்க
ஓ ஓகேங்க அது என்னங்க அம் அப்பா காட்டு வேலைக்கிங்கிறீங்க காடுச் வச்சிருக்காருங்களா
ஆ அப்ப காட்டு வேலைக்கும் போறாருங்க காடும் வச்சிருக்காருங்க
ஓ ஓகே எவ்வளவு ஏக்கருங்க வச்சிருக்கீங்க
ன்ன ஒரு பத்து ஏக்கர் இருக்குதுங்க
அப்பற என்னங்க உங்களுக்கு வேலைக்கு எதுக்குங்க போய் கஷ்டப்படணும் சொன்னமா பத்து ஏக்கரு காடு இருக்கு ங்க அதை பாத்துட்டு இருக்க வேண்டியதானுங்க
அப்படி இல்லைங்க அது அப்பாவோடதாங்க நம்மளும் சொந்தமா சம்பாதிக்கணும்லங்க சம்பாதிச்சு பெரிய லெவல்ல வரணுங்க நீங்க எப்படிங்க உங்களுக்கெல்லாம் இடம் ஏதாவது இருக்குங்களா இல்ல வேலைக்கு தான் போயிட்டு இருக்கீங்களா ஆமா உண்மைதாங்க சொந்த கால்ல நின்ன தாங்க மரியாத
அதுவும் கரெக்ட் தாங்க இப்பல்லாம் அதிகம் அதிக பேரு அப்படித்தாங்க அப்பாக் காசுஎதிர்பாக்கறது இல்லைங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு அறிவுங்கிற எட்டுச்சுனாலே நம்ம
என்னதான் இருந்தாலும் அப்பா ஆ மத்தவங்கல்லாம் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களாம் பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட பெருசா எதுவும் இருக்காதுங்க ஆனா மத்தவங்க பக்க அப்பாவோட இதுலயே அவங்க தொழிலா இருக்கட்டும் காடா இரு காடு தோப்பா இருக்கட்டும் அதுலயும் மெயின்டெய்ன் பண்ண போய்ட்றாங்க இந்த மாரி நம்மட்ட இல்லலைங்க அதனாலதாங்க பாத் போயிட்டிருக்கு
ஓகே ஓகேங்க நீங்களு நல்லபடியா போன தனியா என்னங்க எது மாரி பண்ணலானு இருக்கீங்க
தனியா பாத்தீங்கன்னா இது மாட்டு பண்ண தாங்க வெக்கலான்னுட்டு இருக்கோ மாட்டு பண்ண வெக்கலலான்டு இருக்கோங்க அப்றோ கண்ணுக்குட்டி தாங்க
உம் பத்து ஏக்கர் காடு வெச்சிருக்கீங்கள்ல மாட்டுப்பண்ண வெக்கவேண்டிதானுங்க
மாட்டு பண்ண வெக்கலாங்க இருந்தாலு நம்ம நம்ம உழைச்சு சம்பாரிச்ச காசு வேணும்லங்க
நீங்க இவ்வளோ நாள் போய் எவ்ளோ சம்பாரிச்சிருப்பீங்க
சம்பாச்சி எங்கெங்க கடன்தாங்க இருக்குது எங்கெங்க சம்பாதிச்சு காசு இருக்குது கையில
எப்டிங்க பத்து ஏக்கர் காடு இருக்குதுங்கிறீங்க கடன் எ எப்டிங்க ஆகு நீங்க அப்பாட்ட சொன்னீங்கன்னா அப்பா எல்லாம் பண்ணிருவாங்க இல்லங்க
ல்லங்க அது அவுங்களுக்கு கஷ்டத்த குடுக்க கூடாதுங்க
கஷ்டோ என்னங்க பத்து ஏக்கர் காடு வருது தெ தென்னை மரோ போட்டிருக்கிங்களா இல்ல வெறுங்காடு தானுங்களா இ விவசாய காடுங்களா
விவசாயம் ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க மத்ததெல்லாம் தென்னதாங்க தென்னதாங்க அதிகமா இருக்குது உங்களுக்கு எப்டிங்க காடு தோப்புல்ல இருக்குதுங்களா வேலைக்கிதா போறீங்களா
எனக்கு அப்டி இல்லைங்க எனக்கு அது மாரி பேக்ரவுண்ட்லா எதுவும் இல்லைங்க சும்மா ரெண்ட்டுக்கு தாங்க நா வீட்டுலயே இருக்கே மத்தபடி எங்களுக்கு இடம் சொல்லிக்கிறதுக் ஒரு ஒரு சென்டு கூட இல்லைங்க
இல்லைங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வருங்காலத்துல வந்து நல்ல வீடு நல்ல வாசலு உங்களுக்கான இடம் நீங்க பெரிய மாளிகை இதெல்லாம் கட்டுவீங்க வாங்குவீங்க உங்க அருள் உங்களுக்கான இது இருக்குதுங்க ஒரு ராசி இருக்குதுங்க
ஆமா ஆமாங்க நானும் எடுக்கணுங்க இப்ப எடுக்கணும் தாங்க ஆசைப்படுறேன் சூழ்நில கட்டாமைய மாட்டேக்குதுங்க எங்க வேலையும் செட் ஆக மாட்டேக்குது ஒண்ணும் மாட்டேக்குது இது எங்க ஃபேமிலியும் இருக்குது அதை பாப்பனா இல்ல என்ன பண்றதுனே தெரிலங்க ஆனா கூட இருக்கவன்ன எல்லாம் மேரேஜ் இன்னும் ஆகலைங்க அவங்களுக்கு கார் எடுக்கறாங்க திடீர்னு வீடு கட்டுறாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்னால ஒண்ணு ஒரு செங்கல் கூட விக்க முல்லிங்க
மத்தவங்கள பத்தி நீங்க நினைக்காதீங்க உங்கனாலயும் முடியு நினைங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஒரு தொழில் அமைப்பீங்க நல்ல வழி நல்ல அருள் கிடைக்குங்க கண்டிப்பா மேல மேல வருவீங்க நம்புங்க
அ தாங்க அந்த நம்பிக்கையில தாங்க நான் ஏதோ போயிட்டு இருக்கங்க அந்த நம்பிக்கையும் இல்லாட்டி நம்ம நீங்க எந்திரிச்சு நடக்கிறதே பெரிசு சிரமங்க
கண்டிப்பாங்க நீங்க சொல்றதும் நூத்துக்குநூறு உண்மைதாங்க இருந்தாலும் நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா அத நம்பி முழு முயற்சியா பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி வருங்க நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா வெற்றி வரும்னு நினைக்குறீங்ளா என் நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்கல நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா
நான் நடக்கும் தான் நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப பையனுக்கு ஒன்ற வயசு ஆச்சுக்கேன் இன்னும் ஒரு ஒன்றரை வயசு ஆச்சுன்னா மூணு வயசு ஆச்சுன்னா அது ஸ்கூல அது எதுன்னு நிறைய செலவு இருக்குங்க அது போக இடையில மெடிக்கல் செலவு ஃபுட்டு ஹெல்து அது இதுன்னு எல்லாத்தையும் பாக்கணும்ல ங்க இல்ல நம்ம எங்க கொடுக்குற சேல்ரியே பத்து அஞ்சு வச்சு என்னங்க பண்ண முடியும்
ஆமாங்க என்னங்க பண்றது நம்ம போற சூழ்நிலை எல்லாம் பாத்தா எல்லாம் விலவாசியிலாம் ஏறிட்டுதான் இருக்குது குறைஞ்ச பாட்டை காண அதுக்குதகுந்த மாதிரி நமக்கான ஊதியம் குடுத்தாதாங்க நம்மளால பொழைக்க முடியுங்க
ஆமாங்க இப்ப பாருங்க தக்காளி ஒரு அரை கிலோ வாங்கலாம்ன்னு போறேன் கிலோ முப்பது ரூபாங்குறாங்க
ப்ரோ கிலோ முப்
அப்படிதாங்க அப்படிதாங்க நினைச்சேன் அப்படி தாங்க நினைச்சேன் பாத்தா அரை கிலோ போறோங்குறாங்க
ஆம் ஆமாங்க இப்ப வெலவாசி ஏறி கிட்டுது கடுகிடுனு ஏறுது கிடு ஆனா ஒரு தரவ கூட எறங்குன பாட்டக்கானாங்க
ஆமாங்க என்னங்க பண்றது ஒன்னும் பு ஃபேம்லிய வெச்சிக்கிட்டு அதுக்காகவே தனியா வேலக்கி போற மாரி இருக்குங்க
உண்ம சீரமம் தாங்க குடும்பம் குட்டியினிடிருந்தால்லா கொஞ்சோ ரொம்பவே செரமந்தாங்க
ஏன்னா இப்ப கம்பெ ஒரு தொழிலே நடத்துறாங்கனால அவுங்களுக்கு குடும்பம் குட்டியின் இருக்கும் வெலவாசிலான் என்னன் தெரியு ஆனா அதெல்லா யோசி செய்ய மாட்டிங்கிற
அது என்னங்க பண்றது நம்ம சூழ்நெல அப்டிங்க நம்ம சூழ்நெல பொருத்துதாங் நம்ம போய்க்க வேண்டியதா இருக்குது
எப்போ ஒரு ஒரு ஒரு வருட காலமா நா வேலக்கி போறனாலு என்னா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆயர் ஆயிரத்தி ஐநூற்றுவா எச்சா ஒரு அமொண்டு இங்கிரிமெட்டுனு ஒன்னு போடுவாங்க அவ்ளோ தாங்க அத வெச்சு எங்கெங்க வெலவாசி ஒரு பத்தாயிரரூவா ஐய்யாயிர ரூவா வாச்சி ஏறிருங்க
வெலவாசி ஏறிக்கிட்டு தாங்கயிருக்கு ஆனா நம்ம சம்பளம் தா ஊதியம் தாங்க வ் ஏறவே மாட்டேங்கிது அத நம்ம சொல்லி புரியவிக்கிறகுள்ளயே நமக்கு ஒரு இது கண்டுதுங்க தீபாவளி வந்துருதுங்க
ஆமாங்க இதே பாருங்க இப்ப தங்குற எனக்கு பையனா பொறந்தாங்காட்டி பாருங்க இப்ப ஒரு பொம்பளயா இது இருந்துச்சுன்னா நெனச்சு பாருங்க எங்க தங்கு வாங்குற வேலைக்குன்னு நெனச்சு பாத்தீங்ளா
ரொம்பவே செரமங்க ஒரு பவுனு பாத்தீங்கல்ல ஒன்றபோயிறுச்சு ஒன்ற போயிச்சி நீங்க எப்புடி போ பத்து பவுன்லாம் சேத்துன்னா பதுனஞ்சு லட்சம் வேணு நீங்க எப்டி சிரமந்தாங்க நா நல்ல வேல ஒங்களுக்கு ஏதோ பையனா பொறந்துட்டா
ம் ஆமாங்க அதுதாங்க நானு நெனச்சே அந்த விசியத் ஏதோ சந்தோசபட்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா சந்தோசபடுங்க ஒங்க குடும்ப குட்டின்னு சந்தோசமா இருங்க நல்லதே நடக்கு ஒங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்
ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி அடையிறன் நன்றி வணக்கங்க
நன்றி வணக்கம் மீண்டும் ச